வணக்கம் என்ன பண்றீங்க ஈவினிங் டீ காபி எல்லாம் சாப்பிட்டீங்ளா
ஆமாங்க அஹ் போவி வீட்டுல யாரும் இல்ல நானா தனியா தான் இருக்கேன் ஒயஃப் வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அடுத்த வாரம் நான் போறேன் ஊருக்கு சோ வெளியே டி குடிசிட்ட வரும்போது வேல முடிச்சுட்டு வரும்போது எப் எப்பவுமே வெள்லயே டீ கு த ஆஹ் இப்போதான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அஹ் அதுக்கப் அப்புற மறுபடியும் கொஞ்சம் வேல இருக்கு அத பாக்கணும் நானு நீங்க என்ன பண்ட்ருக்கீங்க உங்களோட டே எப்படி போச்சு நீங்க குடிச்சாச்சா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்ட்டாச்சா
இல்ல இல்ல நான் வந்து இனிமேல் தான் ஏன்னா அம்மா வீட்டுல இருக்றனால என்ன சொல்றது எல்லா வேலையும் ஃபுல் லேட்டா தான் நடக்குது ஏன்னா இப்போ கொழந்தைங்க வந்து நைட் ஒரு மணி வரைக்கும் அவங்களும் தூங்க மாட்டாங்க எங்களையும் தூங்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலைல ஒரு மணிக்கெல்லாம் தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற என்ன சொல்றது அந்த அஹ் இங்க வந்துட்டா சேரி கொஞ்ச நேரம் தூங்கிலான்னு ஆனா நான் வந்து டெய்லியும் இந்த எந்திரிச்சு பழக்க பழகிட்டேன் சோ அத் அதனால ஏழு மணிக்கு மேல எனக்கு தூக்கம் வரதே இல்ல சோ ஆனா எப் நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சாதானா எங்க கொழந்தைங்க ஓ இன்னிக்கு பத்து மணிக்கு எந்திரிச்சாங்க சோ பத்து மணிக்கு ஏந்திரிச்சு அதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லமா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷனு சொல்லி அதுக்கப்புறம் எந்திரிச்சு பிரஷ்னபாய் குளிச்சுட்டு ப்ரஷ் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னிக்கு டிஃபன் சாப்புட்றதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹும் லந் ச்லா ரெண்ட்ர மணி அஹ் அதுக்கப்புறம் அதேதான் என்னமா பண்றது எனக்கு போர் அடிக்குதுன்னு அப்டின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஆக்சுவலி நான் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்னு வாங்கி குடுத்துருக்கேன் அதுல தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வெளையாடுங்க அப்படின் சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுல என்னன்னா அதுல எறங்கனா அவங்களுக்கு ரெண்டு மண் நேரம் வந்து நல்லாவே வெளையாடுவாங்க நம்ம வந்து இழுக்கனும் போதும்ப்பா வாங்க வெளியே வாங்க அப்டின்னு ஆனா இன்னிக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரெண்டு நாளா ஆஹ் ரொம்பவே சில் கிளைமேட் ஆ என்ன சொல்றது மழை அந்த மாதிரி இருக்குறதுனால எனக்கு கொஞ்சோ பயம் வந்துருச்சு நானும் சரி ஒரு லைட்டா ஹாட் வாட்டர் சுடு தண்ணி போட்டே இன்னைக்கு கூல்ல அதனால ஆ அங்க வந்து ஒரு என்ன சொல்றது அன் அஞ்சற வரைக்கு மணி வரைக்கு அவங்க விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க சோ இப்போ இனிமேல் தா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்னாக்ஸ் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் டீ எல்லாம் அஹ் குடிக்கணும் அம்மா கூட நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்ஸ் சரி ஆ ஒய்ப் வீட்ல இல்லன்னு சொல்றீங்க நீங்க வந்து இப்போ சொல்லுவாங்க யாராவது ஓகே இப்போ ஒய்ப் குழந்தைங்க எல்லா இல்ல என்னோட ஆ என்ன சொல்லுறது டீ டைம் வந்து நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க
மீ டைம் வந்து சரி எங்கங்க வீக் டைம்ல கூட வேலை தான் பாத்டுருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்றனா அதுப் டோ டெய்லி ஒரு படம் பாக்கறேன் நைட்டு ஒரு ஆப்டர் டின்னர் பாத்தீங்கன்னா க்க ஆ ஒரு படம் பார்த்துட்டு தூங்கறத்துக்கு ஒரு காட் திரி டுவல் ஆயிரும் சோ அது மட்டும் தான் டிபரன்ஸ் தவிர வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்ல ஆ மீ டைம்லயே நான் வந்து வேற ஏதாச்சும் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஏதாச்சும் சைடு் இன்கம் ஏதாச்சும் வருதா சொல்லி அததான் போக்கஸ் பண்ணிதான் இருக்கேன் வெறும் எக்ஸ்ட்ரா என்னன்னு பாத் படம் நார்மலா ஆ ஒய்ப் பசங்க இருக் ஒரு ஒரு டூ மந்த்து ஒரு படம் பார்த்தாலே அது ஒரு பெரிய விஷயம் இப்ப வந்து டெய்லியும் ஒரு படம் பா்கக்குறேன் லேட்டா எந்திரிக்கிறேன் லேட்டா தூங்கறேன் சோ அதுதான் ஒரு பெரிய டிப்ரன்ஸு அஹ் அதுக்கப்புறம் என்னன்னு பாார்த்தீங்கன்னா போன சண்டே என்னோட ப்ரெண்டோட நான் வந்து ஆ படத்துக்கு போயிருந்தேன் கரா படத்துக்கு தனுஷ் படத்துக்கு
ஹும் ஹும்
போர் டுவெண்டி அந்த படம் டைமி்ங் ஈவினிங் ஒரு செவன் டுவெண்டிஸ் செவன் தேட்டி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான அவனும் அப்படியே ஹோட்டல் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அவன் கூட கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே மாரி நான் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டுவெல் டுவல் தேட்டி ஒஆயிடுச்சு சோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் மீட் டைம்ல இந் டிஃரன்ஸ் தான் இருக்கு ரொம்ப டிஃப்ரன்ஸ் இல் ஆஹ் நீங்காலும் இப்போ உங்கஹஸ்பண்ட் இல்ல நினைக்கிறன் நீங்களும் உங்க அம்மா வீட்டல இருக்கு இருக்கீங்க சோ நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு இருக்கறிறது நல்லா இருக்கா அவங்க அம்மா வீட்டல இருக்கறிறது நல்லா இருக்கா இ இல்ல நான் உங்க அஸ்பண்ட் வந்து உங்களுக்கு டெய்லி கால் பண்ணி நான மிஸ் பண்றேன் உன் சாப்பாட மிஸ் பண்றேன் உன் என்ன மிஸ் பண்ற அப்டின்னு சொல்றாரா என்ன என்னவா கதை சொல்லுங்க நீங்க
ஹம் எஸ் அது இது வந்து எப்டின்னா நான ஃபஸ்ட்ட் பஸ்ட்ட் போகும் என்னோட அம்மா வீட்டுக்கெல்லாம் வரும்போது அ நான வந்து ஆக்சுவலி இப்ப என்னோட சிச்சுவேஷன் எப்டின்னா நான கல்யாணம் பண்ணிட்டு யு எஸ் போயிட்டேன் சோ ஆஹ் யூ எஸ் லயே நாங்க போர் இயர்ஸ் இருந்தோம் அங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பொறந்தா சோ கல்யாணத்துக்கு அப்புறம் மே நான் இந்தியா வரவே இல்ல ஒரே ஒரு வாட்டி வந்தேன் அதுவும் என்னோட நாத்தனாரோட பங்க்ஷனுக்காக சோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இப்ப அப்டின்னா நம்ம இந்தியாலேயே இருப்போம் சோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியே அம்மா வீட்டுக்கு போவோம் அ அப்போ எப்டின்னா கெழந்தைங்கலாம் இல்லாதப்போ இந்தஹ என்ன சொல்றது நீங்க சொன்ன மாரி பிரிஞ்சிருக்கிற போது அந்த போன் கால் வரும் நான் மிஸ் பண்றேன் அ அப்படி இப்படின்னு ஆனா அதுக்கப்புற அப்புறம் என்ன ஆடுச்சுனா நாங்க யுஎஸ் இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது அதே இயர்ல செகண்ட் பெர்கனன்ட் சோ அதனால இனியும் வந்து நான் டூ இயர்ஸ் எங்க அம்மா வீட்டுக்கே போக முடியல ஆனா எங்க அம்மா வந்திருந்தாங்க பிகாஸ் கோவிட் செகண்ட் வேவ் இருந்தனால ஆஹ் நான் அவ்வளோ க ட்ராவல் பண்ண முடியல சோ யஸ் அப்ரோ செகண்ட் கெண் குழந்த எனக்கு பிறந்ததுக்குப்புறம் நான் வந்து வந்தேன் எங்க அம்மா வீட்டுக்கு ரெண்டு குழந்தை இங்க கூட அஃப்கோர்ஸ் இப்போ கெழந்தல்ல இருந்தா நம்மளுக்கு வந்து ஃபுல் டே அவங்கள கவனிக்கிறதுலயே போயிருது இப்போ கரெக்ட் டா ஹ அதுக்கப்புறம் அம்மாவ கொ அம்மா கூட கொஞ்ச ஹெல்ப் பண்றது அதுக்கு சோ அத் அதே மாதிரி தா ஆனா அப்பப்ப நா போன் பண்ணுவேன் இவரை ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டீங்களா இல்லையா அது என்னமோ நான் தா மிஸ் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இப்போ எப்படின்னா ஹா என்ன சொல்றது இப்போ இந்த டைம் நா வந்து இந்த வருஷ வந்த வந்த வந்ததுல இருந்தே இவரு தா ஹா என்னோட ஹஸ்பண்ட் தாபோன் பண்ணிட்டு என்ன நீ ஃபோனே பண்றது இல்ல என்ன என்ன பண்ணிட்டுருக்கு காலையில இருந்து என்ன பண்றன்னா சோ அப்படியெல்லாம் அவரு பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே இவருமே ஏன்னா ஹ சில ரிலேஷன் எப்டின்னா நம்ம விட்டுட்டு தா புடிக்க முடியும் அப்புடி ஹுஹூ ஹுஹூ சோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் எங்களது ம் நீங்க சொல்லுங்க நீங்க எப் ஒரு நாள்ல எவ்வளோ கால்ஸ் பண்ணுவீங்க உங்களோட ஒயிஃப்
ஆக்சுவலி என் ஒய்ஃப் உங்கள மாரிதா அவதா கால் பண்ணிட்டு இருப்பா காலே பண்ண மாட்டே நா கால் பண்ணாலு உடனே பொண்ணு எங்க அவகிட்ட போன அவள காட்டி அவ என்ன பண்றா அவ இப்பதா ஒரு எயிட்டின் மந்த்ஸ் நெனைக்கிற சோ அவ அவளுக் காண்டி தா வா அவ வந்து கடுப்பாவா ஏனா நீங்க கால் இப்ப நா அவளையே கேட்ருக்கீங்க நா இங்க ஒருத்தி இருக்கே தெரியாதா உங்களுக்கு நானே தா கால் பண்ணுமா நா காலே பண்ண மாட்டே நாளைக்கு அவதா கால் பண்ணுவா அப்டியே தா போயிட்டு இருக்கு நானும் எப்மாச்சு ரொம்ப அதிசயமா எனக்கு தோணும் நா பண்ணுவே முலுசாப் பண்ணாமலா இருக்க மாட்டே எப்பவாச்சி பண்ணுவே ஆனா மோஸ்ட்டா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு டூ டு த்ரீ டைம் அவளுக்கு வீடியோ கால் பண்ணிருவா ஆஹ் சும்மா ப பண்ணி பேஸ் ஏதாச்சு வேறு ஒன்னுறுக்காது பேசுறதுக்கு அவதான் ஏதாச்சி கேப்பா அதே கொஸ்ட்டின் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அது பண்ரிங்கனு நான் சும்மா எங்க அவ அவள காட்டு என்ன பண்றாவ சாப்ப தலா அதுதுன்ன அப்படித்தான் போவோம் ஏன்னா டெய்லி எந்த ஒரு பேசுறதுக்கு எனக்கு தெரிஜி ஒன்னும் இருக்காதுல டெய்லியும் அத பண்ணுவோம் சாப்பிடுவோ தூங்குவோ வெள்ளப்போவோம் வருவோம் சோ அந்த அளவுக்கு நமக்கு பேச ஒண்ணும் இருக்காது ஒரு ஒன் வீக் நா ஒரு ஒன் வீக்ல ஏதாச்சும் புதுசா நடந்திருக்கும் அத பத்தி சொல்லலாம் டெய்லியும் என்னத்த பேச போறோம் நானும் அவ்வளவா எதுவும் பண்ண பண்ண மாட்டேன் எதாச்சு புதுசா இருக்கு எதாச்சு வாய்ஸ் அப்படிதான் பிராக்டிகல்லா இருப்போம் நீங்க தான் ரொம்ப எமோஷனலா
ஆஹ் செரி எனக்கு ஒரு கொஸ்டின் அது எல்லாரும் ருமே வந்து அந்த மாதிரி இருப்பாங்களா இல்லையன்னன்னு தெரியல ஆனா எப்ப அப்படின்னா இப்போ ஹ என்ன சொல்றது நாங்க வந்து அஹ் ஹஸ்பான்ட் வீட்லயே இருக் இருகும் போது நீங்க எல்லாம் கேட்கவே மாட்டீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அந்த சேட் பண்றதோ இல்லை அந்த கால் பண்றதுக்கோ அதுக்கு வந்து டைமே இருக்காது சோ நான் வந்து என்னோட எங்க ஹஸ்பண்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் ஆனா நான் எவ்வ ப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருவேநோ அப்படியே மெசேஜ் என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா தூங்கினியா இல்ல வெளியே போனியா ஹ அந்த மாதிரி நான் சொல்லுவேன் இங்க கேர் பண்றதுக்கு எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க ஆனா அங்க வந்து இப்போ சில மாமியார் வந்து அஹ் கேர் பண்ணிப்பாங்க வா சாப்பிடு அஹ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்டின்னு ஆனா சில மாமியார் வந்து அ அவங்க அவங்களோட வேலய மட்டும் பாத்துட்டு ஹ இருப்பாங்க சோ அப்ப வந்து எப் அப்படின்னா எங்களை மாதிரி ஆஹ் ஆஹ் யாரு யாராவது ஒருத்தர் கேட்கணும் இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கே நீ சாப் இக்கிய இல்ல புல் டே என்ன பண்ற அப்படின்னு ஆனா நாங்க அங்க இருக்கும் போது உங்களுக்கு இது இல்லாத டைமு அங்க அங்கிருந்து வர ப்போது எப்டி வருது எனக்கு அந்த அந்த ஜென்ஸோட மென்டாலிட்டி வந்து புரியறதே இல்லயே
ஏன்னா அங்க வந்து நீங்க ஹஸ்பண்டோட இருக்கீங்க சோ ஹஸ்பண்ட் பாப்பாரு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுப்பாரு இங்க வந்து நீங்க ஹஸ்பண்ட் கூட இல்லல்ல வேற ஒரு இடத்துல இருக்கீங்க சோ அப்போ டவுட்ஸ் வரும் சாப்பிட்டியா இல்லையானு அங்க வந்து கேக்காமலே எல்லாத் தெரிஞ்சுரும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா டிஷ்ல வந்து ஸ் ஒ களி வச்சிருப்பீங்க சாப்பிட்டீங்கன்னா ஏதாச்சும் குக் குக்கிங்ல செஞ்சிருப்பீங்க ஷோ அதை தெரிஞ்சுப்போ நீங்க சாப்ட்டீங்கன்னு அவ்ளவுதா நம்மளுக்கு தெரியரோம் ஆள் சாப்பிட்டாங்களா இல் எழுதியா என்ன பண்றாங்க சோ நாங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு குக்கிங் பண்ணிட்டா கிளீன் பண்ணிட்டாங்க ஆரு ஆ இதெல்லாம் பண் ட்டாங்கன்னா ஓகே சாப்ட்டானு அர்த்தோ இப்போ இதெல்லா பாக்க முடியாது உங்க வீட்ல அப்போ என்ன பண்ணுவோ கால் பண்ணிதா கேப்போ சாப்டியா என்ன பண்ற சோ இது சிம்பிள் இது என்ன ஒரு பெரிய கொஸ்டினா தெரிய ஆன்ஷர் இது ரொம்ப ஸ் சிம்ப்புலது
இல்லையே இப்போ ஆஹ் நீங்க காலையில பத்து மணிக்கு போறீங்க இப்போ நீங்க காலேஜ்கு போறதா இருந்தா எட்டு மணிக்கே போயிருவீங்க சாயங்காலம் தான் வருவீங்க அங்க என்னோட ஹஸ்பண்டு காலைல பத்து மணிக்கு போவாரு சாயங்காலோ ஒம்போது மணிக்குதா வரு வருவாரு அப்போ காலைல இருந்து நா சாப்ட்டனா என்னன்ட்டு எப்படி ஆஹ் நைட் எஸ் சோ அ எப்படி அது எப்படி அவங்களுக்கு தெரியும் சான்ஸே இல்ல
ஆமா ஆனா அவரு தான் தெரியல வீட்டுக்கு எல்லா சாமானும் வாங்கி போட்டாரு வெஜிடபிள்ஸ் இருக்கும் சிக்கன்ஸ் இருக்கும் பால் இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ நீங்க சரி சாப்பிருப்பீங்கன்னு ஒரு இதுதான்
அப்போ இங்கயு எங்க அம்மா இருக்காங்களே இங்க எதுக்கு கேக்குறீங்க
அஹ் அது சும்மா அது இது நாங்க கேக்குறேன்னா நீங்க அதுக்கும் காசு பண்ணறீங்க ஊருக்கு போய் ஒரு கால் வரல ஒரு மெசேஜ் வரல அப்டி நீங்க கால் பண்ணறீங்க இல்ல அதுக்குதான் நாங்க
கண்டிப்பா-கண்டிப்பா எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆனா என்ன சொல்லுது
ஏங்க நீங்கங்க உங்ககிட்ட நாங்க வாழ்றது கஷ்ட ங்க நாங்க அப்டி பண்ணா நீங்க இப்படி கேடப்பீங்க நாங்க இப்படி பண்ணா நீங்க அப்டி கேப்பீங்க சோ அதுக்கேத்த மாரி நாங்களும் அப்டி தான்பண்ணிட்டுஇருக்கிறதா வலி இல்லாம என்ன பண்றது சொல்லுங்க நீங்க இப்ப நாங்க செரி நீங்க சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க நாங்க கால் பண்ணலனா நீங்க என்ன சொல்லுவீங்க வீட்டுக்கு வந்து அவ்ளவு நாள் ஆவு து ஒரு கால் பண்ணானா பாரு ஒரு நனைப்பே இல்ல அப்டின்றீங்கள நீங்க
இல்ல-இல்ல கரெக்ட் தான்-கரெக்ட் தான் ரொம்பவே என்ன சொல்றது
ஏங்க ஆன்சரும் உங்ககிட்ட தான் இருக்கு கொஸ்யினும் உங்க்கிட்ட தான் இருக்கு இந்த உலகத்தை டேஞ்சரான ஆளுன்னா பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் கிய
தேங்க் யூ-தேங்க் யூ ரொம்ப என்ன சொல்றது நன்றி எங்களை பத்தி புகழ்ன்றதுக்கு
ஹா
நன்றி வணக்கம்
வணக்கம்